ஹலோ
ஹலோ
ஆ எப்டி
எப் ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஹா நல்லாருக்கோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
உம் எல்லாரு நல்லாருக்காங்க ப்றோ இப் வெயில்ல எப்டி போயிட் வெயிலோட போகுதுங்க
வெயில் இங்க தாங்க முடியல நம்ம இருக்குற ஊர்ல உங்க ஊர்ல எப்டி இருக்கு
இங்கயே அப்டிதாங்கருக்கு அது நா கொழந்தைங்களிலே வச்சுட்டு நம்னாலே முடியல அவங்களையு வந் இப்ப வெயில்ல வாட்டி எடுக்குற மாத்ரி எங்கயாவ்து போயிட்டு வந்தாதா அப்பாடா அபடின்ட்டு இருக்கு வெயில்லயே வந்து இது பண்ண முடியலீங்க தாக்கு புடிக்க முடியல
நா தா வெயில்ல எங்கேயு வெளியவு போ முடியல வீட்ல உக்கார வெச்சாலு அவுங்களுக்கு போர் அடிக்குது அதா நீங்க போன தடவ உங்க ஃப்ரெண்டு யாரோ சொல்லியிருந்தீங்கல்ல எதோ க்ளாஸ்ஸீ சம்மர் வெகேஷன் எங்கேயோ போட்ருந்தாங்கன்னு சொல்லி அத பத்தி கேக்கலாந்தா நா பண்ணே
ஓ ஓ
அது போய் பாத்தீங்களா நீங்க
ஆ பாத்தேங்க ஆனா நானு போட்லைங்க இப்ப நாங்க அ ஊருக்கு வந்துட்டேங்க சோ கொஞ்சோ நாளைக் ஏது ஊர்லயே வுட்டுட்டு போ கொஞ்ச நாள் நாமளும் சேந்து இங்கயே இருந்துட்டு போலா ஏன்னா நம்ம சிட்டியில வந்து ஓவரா வந் து வெய்யிலு ஓவருங்க இவுங்களே வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முடியல சமர் க்ளாஸே ஆன் கஷ்டம்னாலு வந்து அவிங்கே ஓ இதே பண்றது இல்லைங்களா அத்னால தா இந்த தடவ பண்லைங்க ஆனா வந்து சம்மர் க்ளாஸ்ல வந்து கிரிக்கெட்டு ஸ்விம்மிங்கு நெக்ஸ்ட்டு ஈங் ங்கு இன்டோர் கேம்ஸ் தனியாவும் வெச்சிருக்காங்க அவுட்டோர் கேம்ஸ் வச்சிருக்காங்க
ஓ அப்டியா அதா ஒங்களுக்கு அந்த செஸ் பத் பத்திலா ஏதாவ்து ஐடியா இருக்கா செஸ்ஸு வந்து உங்க ஃப்ரெண்டு் யாரு அவுங்க பொண்ண போட்ருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அது அந்த பொண்ணு இப்ப எப்டி பண்றா நல்லா கத்துக்கிறதுக்கெலா ஈஸியா இருக்கா
ம் அதெல்லா ஈஸியாங்க அ இன்னொன்னு அவே வீட்லயே சொல்லி தர்றாங்க சோங்கா பாத் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து ஸ்டேட் லெவலுக்கு வந்து அவள நல்லா பிராக்டிஸ் பண்ணி வெச்சிருக்காங்கன்னு வெய்ங்ளே அதாவ்து ஸ்கூல் ம் அமங்க ஸ்கூல்லயு வந்து அவுங்க சொல்லி தராங்க அதே மாதிரி வீட்லயு அவ நல்லா பிரக்டிஸ் பண்றா
ஓஹோ அதா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணு பசங்களுக்கு இல்லையா அத பண்ண முடியு ம் எ பொண்ணுக்கு செஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ருக்கு அதா செரி அது க்ளாஸா போய் நம்ம சே ப்போ ஆன்லைன்லே பாத்த அவ கத்துகறா இருந்தாலு நம்ம க்ளாஸுன் போய் போட் டோனா நம்ம இந்த மாரி இன்டர் ஸ்கூலு இன்டரு ஸ்டேட்டு இதுலேலா அனுப்ப முடியுல்ல கொஞ்ச நல்லா இருக்கு
கண்டிப்பா
அத தவிர வேற என்ன அப்போ வேற எதாவ் கேம்ஸ் போட்ருக்கீங்ளா பாப்பாவ
ஆ பாப்பாவ பாத்தீங்கன்னா வந்து இது பேட்மிண்டன் தா போட்டங்க பேட்மிண்டன் க்ளாஸ் போயிட்ருக்கு பரதநாட்டியம் க்ளாஸ்சு
ஆ ஆமா அவ அப்பவே நல்லா டான்ஸ் ஆடுவால்ல அதனால பரவால்ல கரெக்டா போட்டீங்க பரதநாட்டியம்
ம் அதனால அதுலிலா கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்னால வந்து ஆ அதுபோதுங்க அப்புற ஸ்விம்மிங்க்லா நாங்க தனியா போடவேல்ல ஆ கண்டிப்பாங்க ஸ்விம்மிங்குனு தனியா இது பண்ல ஏனா வந்து நீச்சல் அடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊ நாங்கள்லா ஊருக்குள்ள ஊர்ல இருக்கோமா அதனால வந்து நாங்களே வந்து தோடத்திலலா கிணறு இருக்குதுங்க அதனால அதுலயே வந்து இவிய எ வீட்டுக்காரெல்லா வந்து பாத் கன்னா கத்து குடுத்துருவாங்க சோ எல்லாருமே வந்து இந்த வெயில் வெயிலுக்கு வீட்டுக்குள்ள இருக்காம மத்தியான நேரம் பாத்தீங்ன்னா குட்டி பசங்க எல்லாரு வந்துருவாங்க அவிங்க அப்பா அம்மா அ அப்டிங்கறப் ப வந்து எல்லாரு வந்து ஆ இது பண்ணி ம் எப்டியு ஒண்ணு இவுங்களுக்கு குட்டீஸ்க்கு நமக்கு தெரியாத நீச்சல் தெரியாத பசங்களுக்கு அந்த ஒரு ஆர்வோ வந்துரு
ஆமாமா ஆ அத மாரி கூட நெறைய பேர் இருக்கும் போது பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா நல்லா தெரிஞ்சவங்களே இருக்கும் போது சொல்லவே வேண்டா ஜாலியா இருக்குல்ல இப்ப எ பொண்ணுக்குதா ஒரே யோசன வெளிய போனா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான புடிக்கணு எனக்கு யாருமே இல்லியே நீங் இங்க வாங்கன் என்ன கூப்புட்ற நா எங்க போறது ஸ்விமிங்க்கெல்லா நமக்கு போன வெய் டெல்லா கொறையு இருந்தாலு நமக்கு வீட்டு வேலயே கரெக்டா இருக்கு கொண்டு போய் விட்டோமா கூட்டிட்டு வந்தோமனு இருந்தா நல்லா இருக்கு
கண்டிப்பாங்க என்னோட நீச்சலிங் தெரிஞ்சிச்சு அப்டின்னா ஸ்டா னா நல்லா இன்க்ரீஸ் ஆகு நீச்சல் நாம இது பண்ணும் போது
ஆமா ஆமா பீரித்ங்கு ஆ ஆ நல்லா அந்த பீரிதிங் கெப்பாசிட்டி எல்லா நல்லா இருக்குன் சொல்லுவாங்க ஒடம்பு நல்லா அப்டியே வெச்சுக்கலா ஸ்லிம்மா நல்லா எக்சசைஸ் அது
ம் கண்டிப்பா கண்டிப்பாங்க இன்னொன்னு நம்ம அந்த மாரில்லா இது பண்றப்ப ஒன்னொன்னுதா வந்து எதோ ஒரு ஆக்டிவிட் டி நம்ம கொஞ்ச நல்லா பண்ணனு ஒண்ணு வந்து வாக்கிங்காவ்து போணு இல்லன்னா வந்து சைக்ளிங் போணு இல்லன்னா இந்த மாரி ஸ்விம்மிங் போனம்னாலு அது இந்த டைம்ல போனா ரொம்ப ரொம்ப நல்லது ஏனா வெயில்ல வந்து போயிட்டுல்லா வந்து சத்தியமா முடிய எவ்ளோ தண்ணி குடிச்சாலு தண்ணி வந்து நம்பளுக்கு தாகமே அடங்க மாட்டேங்கு
ஆமா அதா வேற எப்டி சம்மர்ல வேற எப்டி போது உங்களுக்கு டைமு நீங்க ஏதா பண்றீங்களா
நான் என்னங்க பண்றது இவங்கள ஸ்விம்மிங்க்கு இப்டிதா நாங்க ஆல்ரெடி ஊர்ல தா இருக்கோ அப்பமா சோ பசங்கல்லா மத்தியானோ மத்தியானோ அப்டி கூட்டிட்டு போயிடுவாங்க ஸ்விம்மிங் கிளாஸ் அப்டி போகு அப்புறோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அ ஏதோ ஒண்ணு கிளாஸ் கொண்டு போய் விட்டுட்டு வருவோ சம்மர் கிளாஸ் வந்து அங்கங்க போட்டிருக்காங்க ஆனா என்னன்னா கொஞ்ச தூர தூரமா இருக்கு மீ ஒரு நாள் எந்த கிளாஸ்கு்க்கு போறது ஒரு நாள் அந்த கிளாஸ்கு போரது
ஆமா ஆமா நீங்க அந்த அபாக்கஸ்ல்லா ஏதோ போடுறன்னு சொன்னீங்கல்ல அந்த மேக்ஸ் எல்லா கொஞ்ச நல்லா பண்றதுக்கு அதேதா போட்டு ட்ரை பண்ணீங்களா
ம் அதெல்லாம் பாரத்தீங்கன்னா வந்து நா ஸ்கூல் படிக்கிலயே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லய் இரு ச்சுங்க அதனால இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா எனக்கு அதுல பேசிக்ஸா இருக்கறதுெல்லா தெரியு சோ அதுக்காக சம்மர் கிளாஸ் நா போல பேசிக்கா அந்த புக் எல்லாமே என்கிட்ட இருக்கு சோ அதனால வந்து பார்த் அத்தீங்கன்னா வந்து அதெல்லா நா வந்து வீக்ஸ்லி அப்டியே ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் வளையாட்டு தாட்ஸ்லயே இருக்காங்கன்னு வைங்களே ஆ எப்பனா வந்து அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்குப்புறோ நா அந்த அந்த தேதிதா பேசிக்கா இருக்கறது எல்லாமே நா சொல்லி் கொடுத்துருவே
ஆ ஹா
ஏன்னா அதுலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மள மேக்ஸ் ஸ் நார்மலா படிக்கிற மேக்ஸ விட அதுல வந்து லாஜிக்கா போற மாதிரி இருக்கு கொஞ்ச ஈஸியா அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலா
அதெல்லா எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணனு
ஆ அது பாத்திங்ன்னா வந்து சின்ன இதுலயே வந்து கிட் எல்லா குடுத்து அவங்கள ஸ்டார்ட் பண்ணி பழக வச்சறாங்க
ம்
ம்
தா எம் பொண்ணு இப்ப மேக்சுப் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறா மேக்ஸுக்கு சரி மேக்ஸுக்கு தனியா ஏதா கோர்ஸ் மாதிரி போடலாமா அந்த வெக்கேஷன்ல நறைய வருது மேக்ஸு தனியா சயின்ஸு தனியால்லா எடுக்கிறாங்க அந்த மாதிரி போடலாமான்னு பார்த்தோ சரி ஸ்கூல் டைம்லயு ஃபுல்லா படிப்பு படிப்பு அப்டின்னு சுத்துறாங்களே அதனால தா சரி இந்த சம்மர் டைம்ல விளையாட்டு மாதிரி எதா போடலாம்னு பார்த்தே இருந்தாலு புக்ஸ் சுத்தமா விட்டுட்டாலு இந்த ஒன் மந்த்து அப்டியே டச் இல்லாம போயிடுது
ம் நா அதுகாகதா ஆனா இப்பதா அவங்க ய இருப்பாங்க நீங்க எப்பவுமே வந்து அ கொஞ்சம் வந்து ஸ்டடி ஓரியன்டடா இல்லாம ஓ பலவர பலவர செஸ் நீங்க சொன்னீங்க அதுனேய வந்து அவங்கள வளையாட விடுங்க
ஆமா அத தவர கொஞ் ஞ்சோ ஆக்டிவா எதா பண்ற மாதிரி இருந்தா தா அவளுக்கு பசி வந்து கொஞ்சோ நல்லா சாப்பிடுவா செஸ் வந்து ஊக்காந்து வெளையா ட்ற மாரி இருக்குல்ல அதனாலதான் ஷட்டில் இந்த பேட்மிண்டன்ல்லா கூட்டிட்டு
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா இது பண்ணுங்க ஸ்விம்மிங் தெரியலேன்னா அது அத மெயினா கத்துக்குடு எனா சத் அது நம்பளக் காப்பாத்திக்கிறதுக்காக அயே தோ ஒரு சுச்சுவேஷன்னில்லனாலு நம்புளுக்கு அது யூஸ் ஆகும்ச்சு சொல்லுவாங்க எ கிராமத்து சைல்லலா
உங்க ஊர்ல வந்து அந்த சிலம்போ ஆட்றதெல்லா நல்லாப் பண்ணிட்ருந்தாங்ளே அதெல்லா இப்ப இருக்கா
ஆ அது இருக்குங்க இருக்குங்க ஆனா அதுலப் பசங்க மட்டுந்தாம் போறாங்க பொண்ணுங்ளுயு ஆ
ஆ அதுதாம் பிரச்சன ஆமா இப்பதாப் பொண்ணுங்களுக்கு கராத்தே எல்லாங் கூட நல்லா இப்ப கண்டிப்பா கம்பல்சரியா பண்ணனுன் சொல்லி ஸ்கூல்லியே கத்து தறாங்கல்ல கராத்தேலாங் கண்டிப்பா போட்ருங்க நாந்தா போடாம விட்டுட்டே சின்னதுல ஆ இப்போ ஒரு ஏஜுகுகப்புறோம் முடியில அதா நீங்க அத லா நம்ப இப்ப இருகற காலகட்டத்துக்கு அதெல்லா ரொம்ப முக்கியமாத் தேவப்படுது
கண்டிப்பா இன்னொனு என்ன அப்டினா எனக்கும் ஒரு ஐடியாருக்கு தக்கா ப்பா அ நம்பளக் காப்பாத்திக்கக்கூடிய எல்லா தற்காப்பு கலைகளு வந்து இப்போ கொழந்தைங்க வந்து ஆ அங்க இது ஸ்கூல்ல வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்றாங்ளோ இல்லையோ ஆனா நா னு அதுக்கு ஏத்த மாரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்துச்சு அவங்க கத்துக்க வெக்கலா
ஆமா இப்ப நெறைய ஸ்கூல்ல எப்டினா அந்த ஃபீஸ் வாங்கறாங்கல்ல அதுக் கூடியே இது எல்லா சேத்துட்றாங்க சோ இது எல்லாமே வந்து இலவசமாவே சொல்லித் தராங்க ஸ்விம்மிங்கு கராத்தே செஸ்சு எல்லாமே ஃரீயாவே சொல்லித் குடுத்துர்றாங்க நமக்கு இன்னு நல்லதாப் போச்சு மத்த நெற கூல்ல வந்து அதுக்கு தனியா காசு வாங்கறாங்க அது ஒரு பிரச்சனையாருக்கு நம்ப பாப்பா சின்னதா இருக்கும் மோதெல்லா அதுதா தனித்தனியா ஒன்னொன்னுத்துக்கு காசு கட்டணுமேன்ட்டு அப்டியேக் கட்டாம்லே விட்டாச்சு இப்ப பாத்தா எல்லா ஃப்ரீயாவே வருது அ நீங்க எல்லா சேத்து அது ஒரு கேஜூ மாரியே நீங்க போட்ரலா அதத் தவர எப்புடியும் பரதநாட்டியல்லா வேறப் போறா இல்ல எக்ஸ்ட்ரா டைமு உங்குள் டைமே பத்தாது கரெக்ட்டா இருக்கு
அது கரெக்ட்டுதாங்க ஆனா ஏ அப்டினா அவுங்க ஒரு ஏஜூ வரைக்குந்தா அதெல்லா கத்துக்வாங்க அதுக்கப்றோ அத வந்து கண்டுக்வே மாட் ட்டாங்க இன்னொன்னு அவுங்ளுக்கு ஒரு எயித்துக் மேல இத நைன்த்து டென்த் ட்டுங்கிறப்ப வந்து அவுங்க படிப்புல மேல கான்சன்ட்ரேட் போயிடுச்சு அப்டினா மீதி மேல மீதி எந்த ஆக்டிவிட் ட்டீஸ்லா அவிங்ள வந்து மெய் மைண்ட்ல வந்து அது மேல ஒரு ஈடுபாடு இருக்காது படிக்க சொல்லுவாங்க அ சோ அதனால அதுக் கு மின்னாடி அவுங்ளுக்கு என்னனெல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குத் சோ அத நம்ம பழக்கி விட்டு இல்ல அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து குடுத்துர்னு இது போனா நல்லது அப்டின் சொல்லிட்டு
அது அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு ஆக்டிவா மூமெண்ட்ல இருக்கிற மாரி நம்ம பண்ணிடணு அப்டியே உக்காந்து உக்காந்து இப்ப வேற அந்த மொபைல்லா வந்ததனால அதையே உக்காந்து பாத்துகிட்டு டி வியப் பாத்துகிட்டு அப்டியே ஆயிட்றாங்க பசங்க இந்த மாரி நம்ம எங்கியா சேத்து வுட்டாதா ஒரு ஆக் டிவா இருப்பாங்க ஒரு ஏஜுக்குப்றோ அவுங்களால சும்மா உக் உக்காரவே முடியாது எதாப் பண்ணணு பண்ணணுனே சொல்லிட்ருப்பாங்க அப்டி இருக்கறதுதா நல்லது
ம் ஆமா
நம்பல்லா சின்னதுல ஃபுல்லா விளையாகிடிட்டுதானே இருப்போ
ஆமாங்க இப்பதா எ ஆ ஊனா அந்த கிளாசுக்கு போனீங்ளா இல்ல இந்த கிளாச் போனிங்லா அப்டிதா நம்ம கேக்கறோ தோ ம் ஜென்ரேஷன் மாற மாற எல்லாமே மாறுதுல்லங்க
ஆமா நீங்க எப்போ ஊருக்கு வரீங்க லீவ் முடிஞ்சு
ம் வரேங்க நா என்ன கொஞ்ச நாள் ஆகும்ன்னு நினைக்கிறே ந போயிட் டு வர்றப்ப நா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் அடிக்கிறேனே
ஆ வந்தா சொல்லுங்க அதா நம்ம அந்த இன்னொரு ஃப்ரெண்ட வேற போய் பாக்க வேண்டியது இருக்குல்ல அத நம்ம பிளான் பண்ணிட்டு போய் மீட் பண்ணலா
ம் கண்டிப்பாங்க
சேரி ஓகே சேரி அப்புறோ பேசறே ம்